ஹலோ வணக்
ஆ சொல்லுங்
ம் சொல்லுங்க தோழா என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க
நீங்க
ம் நானு நல்லா இருக்கே தோழர்
ம்
ம் சொல்லுங்க தோழா உங்க காலேஜ் லைஃப் பத்தி
ஆ காலேஜ் இப்ப எ காலேஜ் இருக்குள்ள எதுல வுட்
ம் ம் ம் சொல்லுங்க தோழா அங்க அந்த உங்க ஃப்ரெண்டோட மாமா பைய ஏதோ சம்திங்
ஆ எ ஃப்ரெண்டு வந்து காலேஜ் சேத்து விட்டானா
ம்
அவ வந்து வேற கிளாஸ்ல இந்தா அவ சி செக்ஷன் நா ஏ செக்ஷன் ல இருந்தே என்துல எங்களதுல வந்து ஹலோ கேக்குதா எங்கள்துல வந்து ஃபெ இந்த பிரெஞ்சு ஹிந்தில்லா வந்து எங்க கிளாஸ்ல எங்க கிளாஸ்ல மட்டுதா இருக்கு ஃப்ரெஞ்சு ஹிந்தி அ அ அது மட்டு எங்க கிளாஸ்ல் தா இருப்பாங்க மீதியெல்லா என்ன பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஸ்பிளிட் ஆயிருந்தது மூணு கிளாஸ்லையு ஸ்பிளிட் ஆயிருந்தது எல்லாத்திலையு அதுக்கப்பறமா என்ன ஆச்சு எ ஃப்ரெண்டு வந்து நா ஒண்ணு எ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு செரி கிளாஸ் மாற சொன்னாங்க டே எ கிளாஸ்சுக்கு வந்தர்றா அப்டின்னு நா கூப்ட்டே அப்ப அவரு என்ன சொன்னார்னா ஏகிட்ட இல்லடா நா வர்லடா உங்க மாமா பையனு இங்கதாண்டா இருக்கா வாடா மூணு பேரு ஜாலியா இருக்கலான்னு கூப்ட்டா வர்ல இல்லடா எனக்கு இங்கே செட் ஆயிச்சுறா ஏனா அங்க வந்து ந்து மூணு பொண்ணு இருக்கு சூப்பரா இருக்கு
ஓ
அங்க வந்து செரியா மாட்டிக்கிச்சிங்க அவனுக்கு மூணு பொண்ணுங்க அதனால வுட்டு வர அவருக்கு மனஸ் இல்ல அதுக்காக என்ன விட்டாரு என்னயு அவனையு விட்டாரு செரி நாங்க என்ன பண்ணோ செரிய்யா செரிய்யா அங்கே இருக்கட்டு எனக்கு இங்கே செட் டா ஆயிச்சுலா பசங்கல்லா இங்க செட் ஆய்ட்டாங்க எ கிளாஸ்ல இருக்காங்க பட் என் கிளாஸ்ல கொஞ்சோ கொஞ்சோ அவருக்கு வந்து அவருக்கு ஆவரேஜா தெரியறாரு அதனால விட்டாங்க சரி நானு உட்ட செரி செரி நானு விட்டு செரி நா சேரிடா இருந்துகோடா அப்டின்னு விட்ட அதுக்கப்புறமா என்னாச்சு அவுரு வந்தாரு அவுரு வந்து என்கிட்ட வந் ஆ அப்புறம் வந்து நா கேட்ட
நீ என்னது என்னத்துக்குனா வர்றதல்ல அப்புறமா வந்து ஒரு பொண்ணு அதாவுது அந்த கிளாஸ்ல ஒரு பொண்ணு மட்டுந்தா இந்தி அப்ப வந்து என்னான்னா எல் இப்ப இருக் லாங்குவேஜ்ல தனித்தனியா இருக்குல்ல இப்ப எல்லாரு வந்து ஒரு கிளாஸ் வரணு இப்ப வந்து எ கிளாஸுக்கு வரனு எல்லாரு லாங்குவேஜ்ல இருக்கிறவுங்களா வரணு அப்ப என்னாச்சு அந்த பொண்ணு சி செக்ஷன்ல இருக்க பொண்ணு இந்தி அதுல வந் து ரெண் அது கூட இருக்க ரெண்டு பொண்ணுங்க வந்து ரொம்ப ஃப்ரண்ட்ஷிப் ஆயிட்டாங்க மூனு நாள்ளே ரொம்ப ப்ரண்ட்ஸ் இப்ப நீ சொல்றீங்களா ரொம்ப ப்ரெண்ட்ஸ் ஆய்ட்டான்றீங்ளா நா செட் ஆயிட்டோங்க அந்த மாரி அவுங்க ரெண்டு பேரு அவுங்க மூணு பேர் வந்து நல்லா செட் ஆயிட்டாங்க அதனால நா நா என்னால விட்டு வர முடியா சொல்ட்டு அவுங்க மூணு பேரு லெட்ரு எழுதி பிரின்சிபல் கிட்ட குடுத்து மூணு பேரு சேஞ்சாயி எ கிளாஸ்கு வந்துட்டாங்க அப்புறமா அப் என் கிளாஸ்கு வன்டாங்களா அப்புறமா சொல்லறாங் தீன் நா உ கிளாஸ்கே வந்துருக்கலான்டா ஏன்டா எ இப்ப தா எனக்கு தெரியுது தேவ இல்லாம தப்பு பண்ட ஏன்டா நா அத தான்டா முன்னாடியே சொன்ன டேய் டேய் டேய் நீ எதுக்கு யோசிக்கிறன் எனக்கு தெரியு ஆ செரியோ ஏன்டா ஃப்ரெண்ட்ஸோட பொண்ணுங்க முக்கியமா போயிட்டாங்களா உனக்கு ஏய் இல்லடா எனக்கு அங்க கிளாஸ் பசங்க செட்ட அவுங்க பாத்தா கிளாஸ் பசங் ஒண்ணுமே இல்ல எல்லா உ எல்லா ஒரு மா ஒரு மாரி லூசு தனமா இருப்பானுங்க எனக்கு எனக் எ கிளாஸ்லயாவது ஓரளவு ஜாலியா போவோ ட்ரிப்பு நெறைய போவோ அவுங்க கிளாஸ்ல வந்து நீங் இப்ப நீங்க வந்து காலேஜ் இருக்கீங்களா இப்போ இப்போ பொண்ணுங்கன்னா எப்டி வீட்டு வீட்ல இருப்பாங்க காலேஜ் போவாங்க இப்டி தான இருப்பாங்க அந் அந்த மாறி தா அவுங்க அந்த கிளாஸ் பசங்கள பொறுத் தவரைக் எங்க கிளாஸ் பசங்களா நாங்க டிரிப் போவோ இப்ப கூட மதுரை போனோ டிரிப்பு அப்பப்ப டிரிப் பு ஃப்ரெண்டு ஊரு பால்ஸூ அந்த மாறி சுத்திக்கிட்டே இருப்போ
சேரி
அந்த மாறி இருப்போ அவரு வந்து டே உங்க கிளாஸ்ஸு எங்களுக்லா ஃப்ரெண்ட்ஸ்ல்லா நல்லா செட் ஆயிட்டாங்க அதுதான்டா முன்னாடியே கூப்ட்ட முன்னாடியே வந்திருக்கலாமேடா ஆ இப்போ இப்ப எ கிளாஸ்ல அந்த பொண்ணு வந்து எ கிளாஸ் போல செலிப்பிரிட்டி ஆயிட்டு
ஓ செலபிரிட்டி ஆயிட்
செலிபிரிட்டி எவ்ளோ இன்ஸ்டால வந்து அரௌண்ட் ஒரு ஃபார்ட்டி கே கிட்ட ச ஃபாலோஸ்சே வந்துட்டா எ காலேஜுக்கு வந்துதா இன்ஸ்டாவே ஓப்பன் பண்ணுச்சு
சேரிதா
அதுக்கு முன்னாடி எ கிளாஸ்ல வந்து இன்னொன்னு செலிபிரிட்டி இருக்காங்க எ கிளாஸ்னா எ காலேஜில இன்னொன்னு செலிபிரிட்டி தேர்ட் இயர் அவுங்க அவ பாஸ்ட் அவுட் இப்போ இப்போ பாஸ்டு அவுட் இப்போ இப்ப தா பாஸ்டு அவுட் ஆனாங்க அவுங்க வந்து ஒன் எயிட் டி கே வெச்சிருக்காங்க ஃபாலோவஸ்
ஓ
அவுங்க அவுங்க முடி இப்போ ஒன்னொன்னா வளந்துன் வருது அப்டி இப்ப வந்து செகண்ட்யேர்ல வ வளந்துனு வருது இப்போ எல்லா வந் து ஒன்னு ஸ்டாட் பண்ணி வுட்றது அப்டியே வளந்து வளந்து கண்டென்ட் கிரியேஷன்ல ஃபைனல் அவுங்க இப்ப எ க்ளாஸ் பொண்ணு இருக்குல்ல அது வந்து வேல் டெக் யூனிவர்சிட்டி எங்க யூனிவர்சிட்டிக்கே கூப்ட்டு ப்ரொமோஷன் பண்ண சொல்லி ஒரு அமௌண்ட்டு குடுத்து அந்த பொண்ணுக்கு இப்ப அந்த பொண்ணுக்கு வந்து சினிமாலே சான்ஸ் கெட்ச்சிச்சு எங் க்ளாஸ்
சூப்பர் நல்ல விஷ்யோ
சேர் சினிமாலே சான்ஸ் கெடஸ்ட்டு அந்த பொண்ணு வந்து வந்து படங்களா பாருங்கடா
ம்
அப்டி இப்டிஇப்டின் அப்டி அதுதா சொல்றே தனி ஃபரெ நீ ஃப்ரெண்டு விட்டு போய்ட்டு அங்க போய் பொண்ணுக்காக உக்காஞ்சடா
ம் ம்
ஆ கடசில பாத்தா அந்த பொண்ணே ஏங் க்ளாஸ்தா இ நா ஃபஸ்ட்டு பாக்வேல்ல நாங்க கொஞ்சோ லேட்டாதா வருவோ காலேஜுக்கு லேட்டா இன்னான்டா இந்த மூனு பொண்ணுங்க நம்ம க்ளாஸ்ல வந்து உக்காந்துனிரு க்கு இன்னா கதடா அப்டின் பாத்தா அந்த க்ள அந்த கிளாஸ் பொண்ணுங்க வந்து அந்த ஒரு பொண்ணுக்காக மாறி ரெண்டு பொண்ணுங்காய்க்கு இங்க வந்து உக்காந்துருச்சு அவு எ ஃப்ரெண்டு மூஞ்ச பாக்கணுமே ஒரே டேய் டேய் இல்லடா நா உ க்ளாஸ்ல வந் துருக்கலாண்டா
எங்க க்ளாஸ்ல வந்து எப்டி சொல்றதுக்கு எங்க காலேஜில எங்க டிபாட்மெண்ட்ல செலிப்ரிட்டி ஒருத்தி உண்டு அவ எதோ சம் திங் பேர் உண்டு மிஸ் குக்கீஸா எதோ சொல்லுவாங்க போல அந்த பொண்ண வேர் அக்காவ சீனியர் போல சம்மையா வெச் அவல ஃபன் பண்வோ லைக் அவ போட்ற வீடியோஸ் கொஞ்ச காம்டியா இருக்கும்போல அவ்ள வெச்சு ஃபன் பண்ணுவோ பட் அவ எப்டி என்ன பண்றான்லா தெர்ல
ஆகே
ஹலோ
ஆ கேக்குதா
ஆ இப்பந்தா கேக்குது என்னாச்சு
அ இ இல்ல டவர் கட்டாவ் அ அ சொல்லுங்க
ஒ லைக் எங்களுக்கு டிபாட்மெண்ட்ல எதோ ஒரு அக்காவுண்டு போல நாங்க இது வரைக்கு அந்த அக்காவலா பாத்த இல்ல எங்களோட சீனியர் போல லைக் காம்டியா வீடியோ போடுவாங்களா காலேஜ்ல வெச்சுட்டு
ம்
அந்த அக்கா வெச்சு ஃபன் பண்ணுவோ எங்களுக்குலா அதெல்லா தெரியாது நாலா டீசென்ட்டா ஃபஸ் டு லைக் நா தலலா எப்பவுமே கெட்ட மாட்டந்தா பட் காலேஜ் போணுன் சொல்லிட்டு ஃபஸ்ட் இயர்லெந்து ஸ்டாடிங்ல கொஞ்ச தலலா டீசண்டாவு இல்ல ஒரு போனிட்டெய்லாது போட்டுட்ருந்தே யூனிஃபாம்தா காலேஜில
ம்
ம் சோ அது மாரி ஒரு போனிடெய்லாது அட்லீஸ் போட்டு போய்ட்ருந்தே தென் போக போக போக தலய வந்து பின்னி போட்ட ஒன் டைம் அதுக்கப்புறோ வந்து இப் லாஸ்ட் எண்டிங்ல வரும்போது தலையே கெட்ட மாட்ட தெரியுமா என்னைக் வீட்ல இருந்து பல்ல தேக்கிறனா குளிக்கிறனா குளிப்பே இல்லன்னா இல்ல சும்மா பேஸ் வாஷ் பண்ணிட்டு எறங்கி டிரெஸ் எல்லா சேஞ்ச் பண்ணிட்டு போயிருவே போயிட்டு அங்க போய் என்ன பண்ணுவோ தெரியுமா மார்னிங் போய் உக்காருவோ போன ஒட்னே மேம் வாறாங்களா பாப்போ எடுக்க ஆரம்பிச்சிடுவோ பேக்ல இருந்து சீட்டுக்கட்டு நெக் கால்ஸ் எடுத்துருவோ
ம்
கார்ஸ் எடுத்து லாஸ்ட் பெஞ்சில இருப்போ நாங்க ஆறு பேருமே லாஸ்ட் பெஞ்ல உக்காந்துட்டு காட்ஸ் வெளாடுவோ லைக் எல்லா பொண்ணுங்களு என்னென்னல்லாமோ பண்ணுதுங்க இருந்துட்டு
ம்
பாரு வுளுந்து விழுந்து படிக்குங்க எல்லா பொண்ணுங்களு நாங்க ஆறு ஆறு பேர் மட்டு தணித்துவமா தெரியுவோ சீட் காட்ஸ் இருக்குல உக்காந்து கார்ட்ஸ் விளாடிட்டு இருப்போ தென் அதுக்கப்றோ யூனா காட்ஸ் விளாடுவோ இப் மேம் வரலன்னா எல்லாரு ஏதாவது பண்ணுவா நாங்க மட்டு தனித்துவமா தெரியர மாதிரி காட்ஸ் வெளாடுவோ அப்றோ என்ன பண்ணுவோ பசிக்கு பசிச்சோனே ஃபோன் எடுத்து இன்ஸ்டா மாட் போயிருவோ இன்ஸா இன்ஸ்ட்டாமார்ட் போயிட்டு செரி இத ஆர்டர் போட்லாமா அத ஆர்டர் போட்லாமா கேட்டு ஜூஸு தென் ஸ்நாக்ஸ் எல்லா ஆர்ரு போட் ஆ வெளிய வந்து சாப்ட் வெளிய கொண்டு வருவாங்க இந்த லைக் இது வந்து எங்க காலேஜ் வந்து மெயின் ரோட்ல இருக்குது நெறைய காலேஜ் வந்து லைக் நாங்க இருக்க எங்க காலேஜ் மட்டு தா இப்டி இருக்குது மெயின் ரோட்ல
ம்
மத்தபடி எல்லா காலேஜ்சு வந்து மவுண்டென் பக்கத்துல அப்டிதா இருக்குது
ம் ம்
எங்க காலேஜ் உமன்ஸ் காலேஜ் அது இல்லாம சென்டர்ல இருக் க்குது காலேஜ் எல்லா லைக் சுத்தி மெயின் ரோடு
ம்
மெயின் ஏரியால இருக்கிறோ அதனால ஆர்டர் பண்ண பத்து நிமிஷத்துல வந்துரு பக்கத்துலதா இருக்கு
ம் எங்களுக்கு டெலிவரி எல்லா உள்ள வரக்கூடாது ம் ம்
நாங்க போய் வாங்கிட்டு வருவோ அவர்கிட்ட கொஞ்சோ ஃப்ரெண்டு புடிச்சா போது அவரு கொஞ்சோ ஜாலிய பேசுவாரு
ஓ
பட் அவர வெச்சு நாங்க கலாய்ப்போ தெரியுமா அவருக்கு அது தெரியாது
ஆ
அவற வேற மாரி கலாய்ப்போ வெச்சுட்டு ரெண்டு காளு அவனுக்கு கால் தா வரு ஆளு நிக்கிறா பாரு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா பாரு அப்டின்னு சொல்லுவா அவர பாத்து அப்டிலா சொல்லி லைக் பிஸ் ஜூஸ் இருக்குல்ல அது பெரிய பாட்டில் வாங்கிருவா ஸ்நாக்ஸ்னா லேஸ் எல்லா தா வாங்குவோ வாங்கிட்டு ஆறு பேர் கொண்டைய போட்டுருவோ கொண்டைய போட்டுட்டு லைக் எப்டி இருப்போம்னா லைக் குடிக்காரங்க பாத்திருக்கீங்கள சரக்கு பாட்டில் சைடிஷ் காட்ஸ் அப்டிதா நாங்க வந்து காட்ஸ் காட்ஸ் வெளாட தெரியாது அத வந்து லைக் எப்டி சோ சொல்லுவாங்கன்னா கழுதன்னு சொல்லுவாங்க ஒரு கேமு
கழுதையா ஆ
ஆ லைக் அது டிஃப்ரெண்டா ப்ளே பண்ணுவோ அப்டி லைக் காட்ஸ் இருக்கு தென் சரக்கு பாட்லு மாதிரி பிஸ் ஜூஸ் இருக்குல லைக்கா சேம் இதுலதா இருக்கு அந்த ஜூஸ் கலரு
ஆ
ஸ்னா சைடிஷ் மாதிரி ஃப்ரண்ட்ல ஃபுல்லா ஸ்னாக்ஸு
ஆ
இப்போ அப்படிதா உட்காந்து குளிச்சி மாதிரி உட்காந்து ஆறு பேர் இருப்போ எப்பவுமே ரெகுலரா நடந்துட்டு இருந்துச்சு இப்ப என்ன பண்ணுவே தெரியுமா செகண்ட்டியர்ல சுத்தமா தல கெட்ட மாட்டே கிளிப்பு தா கொண்டு போக ஃபஸ்ட் போம்போதே கொண்டையில தா போவே ஷால் குத்துறனால சோ அங்க போயிட்டு ஷால் கழட்டிட்டு அப்படிதா இருப்பே திரும்ப வந் து மேம் இந்த மேம் வந்து கொண்ட போட்டா திட்டுவாங்க அப்டின்னு தெரிஞ்சா அவுங்க பீரியடு மட்டு கிளிப்ப தூக்கி என்ன பண்ணுவேனா கிளிப்ப எடுத்துட்டு சும்மா மொத்த முடிய எடுத்து சேத்து இப்பிடி வச்சிருவே அப்றோதா இப்பல்லா எல்லாரு கேப்பா சேரி ஃபஸ்ட் இயர்ல எல்லாரு டீசெண்டா இந்த மாரி இருந்தது இப்ப போச்சா அந்த டீசண்ட் சுத்தமா போச்சான்னு கேக்கறாங்க பாத்தாலே தெரியு கிளியரா கண்டுபிடிச்சு ருவாங்க எங்க ஆற் நாங்க ஆறு பேர்தா மாட்டிக்கிட்டே இருப்போ மேம்ட்ட ஏன்னே தெரியாது
ம்
எதாவது பண்ணுவோ
இப்போ ஆனா ஹெச் ஓடி கிட்டல்லா போனதில்லல்ல
ஹெச் ஓடிட்ட வந்து மாட்டி விட மாட்டாங்க ரொம்பலா பட் ஹெச் சோடி
ம் எங்க எங்க மேம்ல்லா வந்து ஒரு நாள் லேட்டுக்கே எங்கள வெளியே நிக்க வெச்சு அதுவு எங்க பேரண்ட்டுக்களா ஃபோன் பண்ணி எங்க எங்க கிளாஸ் மேம்மோட கொடுமல்லா என்ன தெரியுமா
என்னது
பேரண்ட்ஸ் குரூப்புன்னு ஒன்னு தனியா வச்சுருப்பாங்க
செரியா போச்சி
பேரண்ட்ஸ் குரூப்புன்னு வச்சு எங்க மார்க் லிஸ்ட் எல்லாத்தையு அனுப்புவாங்க காலேஜ்ருக்கா இல்லையா எங்க நா லீவு போட்டா எங்க அம்மாக்கு ஒடனே ஃபோன் வரு எனக்கு அது எனக்கு அது மட் டுதா டென்ஷனே மீதி எல்லாமே
ஏ ஆள் கூட போலான் கஷ்டமாருக்கோ
எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்யில்ல அதிகோ ஆனா என்னன்னா
அப்ப ஏ ஃபீல் பண்றீங்க
அத் எங்கத் கட்டஸ்ட்டு ஊர் சுத்லான்னு போனா கூட ஒன்னுமே இப்ப இப்போ ஒரு படோ இப்ப அஜித் படோ விஜய் இப்ப அஜித் படோ விஜய் படோ வருதுன்னு வச்சுக்கோங்க
ஓகே ஓகே முட்ட நேரம் முடிவடைந்தது மீண்டும் வரும் பேசலா
ஆ